சேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க நா பாருங்க இப்பதா எல்லாத்தையு எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்கே நீங்க என்ன செய்றீங்க
நா ச இப்போதாங்க சாப்ட்டே வீட்ல உப்புமா செஞ்சு
ஓ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
செஞ்சு சாப்ட்டு உப்மா செஞ்சிருந்தாங்க ரவ உப்மா சாப்ட்டு
ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும்
கொஞ்சோ எனக்குலா உப்மான்னா ரொம்ப தப்புமான் சொல்லுவாங்கள அந்த மாரி தா எப்பயாதா சாப்டுவே
ஆஹா அது சரி அப்டி இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாரி இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களுக்கு எங்க எல்லாருமே வந்து கடவுள் படைப்புல எல்லாருமே தனித்து தனித்துவமானவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமா தா புடிக்கு ஆமா
நாக்கு நாவோட ருசி வந்து என்ன சொல்லு ஆனா நா வந்து உப்மா நா செய்யற உப்மா வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கு நா நல்லா பண்ணுவே
ஆ அ இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எ எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அப்பா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல புளிப்பா சாப்டுவாரு அவருக்கு வந்து ரசம் வச்சாலு சரி சாம்பார் வச் சாலு சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ புளிப்பு சுவை வந்து அதிகமா இருக் க்குனுங்கரு ஆனா எனக்கு ஆனா ஆனா எனக்கு புடிக்கவே புடிக் காது எனக்கு புளி ஊத்தினாவே நா சாம்பார் சாப்ட மாட்டே அந்த மாதிரி புளிப்பு வந்து இப்ப அதுமாரி இந்த புளி கொழம்புன் சொல்லுவாங்க அதுவு பாத்திங்கன்னா பெரிய அளவுள எடுத்துக்க மாட்டே ஏன்னா அதாவது நார்மலா இருந்தா ஓகே ரொம்ப புளிப்பா இருந்துச்சுனா என்னால சாப்பிட முடியாது அ பல்கூச்சோன் சொல்லுவாங்கல அந்த மாரி கூசு எனக்கு அந்த மாதிரி அதனால வந்து அதெல்லா தவிர்த்துருவே நானு ஆனா சாப்பாடு ஆனா என்னைய பொறுத்த வரைக்கு நா வந்து ஒரு சாப்பாடு பிரியன் கூட சொல்லலா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நா எல்லாமே சாப் சாப்டுவேங்க அந்த நம்ம நம்மளோட கால இது சொல்றோல்ல நம்
எப்டி இல்ல இப்ப அசைவ உணவுகள்ள வந்து பெரும்பாலு விரும்பி சாப்டுவீங்களா இல்ல சைவ உணவு
ரெண்டுமேங்க ரெண்டுமே அதாவது எததெல்லா டேஸ்டா இருக்குமோ அத எல்லாமே சாப்டுவே இப்ப பாத்தீங்கனா நா வந்து அசைவ உணவு அசைவ உணவுல வந்து நா வந்து மேக்சிமம் எல்லாமே சாப்ட்டுட்டே எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாத்துட்டே நா ச அசைவ உணவகத்துல சாப்டாததுன் வந்து பாத்தீங்கனா இந்த ஆ எப்படி சொல்றதுன்னா இந்த பாம்பு முதலை இந்த மாரி விஷயங்கள் எல்லா சாப் புள்ள மத்தபடி நம்ம இதுல நம்ம இதுல சொல்றே தமிழ்நாட்ல அன்றாட ஆ கடைகள்லயோ எங்க அங்கங்க கெடைக்கக்க கூடிய எல்லா பு விதமான துவு நா சாப்டுட்டே உதாரணத்துக்கு பாத்தீங்கனா நண்டு நண்டு காட கவு தாரி கொக்கு முயலு இந்த மாரி விஷயங்கள் நம்ம நார்மலா சிக்கன் அப்றோ வந்து மாட்டிறைச்சி இது எல்லாமே வந்து நா எல்லாமே சாப்ட்டு எல்லாமே சாப்ட்டு பாத்திருக்கே ஆனா இப்ப சமீப காலமா இந்த சமூக வலைதளத்துல இந்த யூடியூப்ல வந்து சேனல் வச்சிருக் க அவங்களா என்ன பண்றாங்கனா வெளிநாடுகளுக்கு போறது அங்க இருக்கக்கூடிய விதவிதமான உதாரணத்துக்கு பாத்தீங்கனா இப்ப சைனாவுக்கு போறவங்க போயிட்டு என்ன பண்றாங்க அங்க இருந்து வீடியோ எடுத்து போறேன்ட்டு அ அத பாத்தீங்கனா கரப்பா பூச்ச
கயோ இல்ல உண்ம இதுதா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லயா உணவுல இப்ப நா வந்து சைனா வந்து எப்படின்னா ஒரு ஒரு வருடங்கள் முன்னாடி சைனா சென்றிருந்தே அங்க வந்து உணவுகள் பாத்தீங்கன்னா நா வந்து நெனச்சிட்டு க்கு இங்க இருக்கவங்களா பொய் சொல்றாங்க அங்கெல்லா கரப்ப பூச்சி சாப்டுவாங்க முதல கறி சாப்டுவாங்க தவக்கல சுட்டு சாப்டுவாங்க அப்படிங்கறதலா நெனச்சிட்டு இருந்த ஆனா உண்மையாலுமே நேர்ல போய் பாக்கு பொழுதுதா அவங்களோட உணவே அதுதா அப்படிங்கறப்ப வந்து நா என்ன சொல்றது எனக்கு வந்து அது இங்க இருக்கு போது வந்து ஒரு மாரி முகம் சுலிக்கிற மாரி இருக்கு ஆனா அங்க போகும் போது அவங்களோட பாரம்பரிய உணவு நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது இப்ப நம்ம நாட்ல வரோ நம் இப்போ ந இப்ப நம்மளோட கலாச்சாரத் தல இது அவங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னு நா வந்து ஒரு ஃபிரய் ஒன்னு ஆர்டர் பண்ணங்க அது பேர்லா ம்
இதுல அ இதுல ஒரு வித்தியாசமான ஒன்னு என்னனா நம்ம ஊர்லல்லா வந்து பாத்தீங்கனா எல்லா அங்க உயிரோட நீல வச்சு
அ அ
அங்க கிளீன் பண்ணி க கையோட நம்ம ஃப்ரை பண்ணி தரணுமா இல்ல எந்த மாரி ம மசால் போடணு எல்லா விதமுமே அவங்க கேட்டு அத பண்ணி குடு நா வீடியோ நெறய பாப்பேங்க எனக்கு இத அ அந்த சைனாவுல இருக்கக்கூடிய உணவு வகைகல்லா வந்து நா அது சொந்தமான வீடியோக்கள் நெறய பாப்ப நானு
ஆ ஆ
அப்டி பாக்குபோது பாத்தீங்கனா முக்கியமா தவள எல்லா பாத்தீங்கனா வந்து பாத்தீங்கனா வித்தியாசமா பண்ணுவாங்க பா பாக்கறதுக்கே நமக்கு ஒரு மாரி இருக்கு அப்ற வந்து இந்த
என்ன செஞ்சாங்கனா அந்த தவள இருக்குல்லயா தவள வந்து நம்ம எப்டி தலைக்கோதுவோம்ல மைகோதி அந்த மாரி ஒரு கம்பில இரும்பு கம்பில குத்தி வரிசயா குத்திங்க நெருப்புல வாட்டி அப்டியே அது சுருங்குது துங்க சுருங்கி அதுக்கு மேல எதோ வந்து ஸ் ட இந்த சொல்லுவாங்கல ஸ்டஃபிங் மாரி அந்த முட்டக்கோச எல்லா கேரட் இதெல்லா போட்டு அப்ற வந் சாச எல்லா என்னென்னமோ ஊத்தி அப்டியே கிரில் சிக்கன் மாரி கொண்டு போய் அந்த மிஷின்க்குள்ள வச்சு அப்டியே அத ஒரு ஒரு பத்து நிமிஷ வச்சு அத அப்டியே அந்த ஹீட் பண்ணி அத அப்டியே வந்து ஒரு ஆயில் மாரி வருது அப்பறோ அத வந்ததுக்கப்பற பாத்தீங்கனா நம்ம எப்டி சவர்மா அந்த ஸ்டப்ல்லா வைக்கிறோ இல்லயா அதே மாரி அவங்க இந்த ரொட்டி மாரி பண்ணி அதுக்குள்ள அதெல்லா வச்சு மேல பேக்ல்லா பண்ணி மேல ஒரு குச் ச்சி ஒன்னு சொருகி அது மேல ஒரு சின்ன செரி பழ வச்சு அது ஒரு ஃபுட்டுன் சொல்லிட்டு ஒரு தட்டுல கொண்டு வந்து வச்சாங்க நா இத்தனயு நா அப்டியே பாத்துக்க அப்டியே பயத்துல வியந்து வியந்து போய் பாத்த ங்க எங்க எங்க வீட்ல சொன்னாங்க எங்க எங்க எங்க மாமாலா ட்ரை செஞ்சாங்க நா ஐயோ நா வரமாட்ட அப்டின்ன ஆனா நா வந்து நா வந்து நீங்க சொன்ன மாரிதா
இன்னுஆ இன் இ இது மட்டு இல்லங்க இது மட்டு இல்லங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாம்பும் நெறைய சாப்பு
இல்லல்ல உண்மதா நா அத பாத்தே குட்டி குட்டி இதெல்லா இருக்கு புழுக்களு அதே மாரி நாம்மல்லா வந்து புழுக்கள் வந்தா அருவறுப்பா பாக்குறோ ஆனா அங்கெல்லா வந்து புழுக்கள் சாப்பட்றாங்க அ அதெல்லா வந்து அது ஒரு அதுல எதோ ஒரு சத்து இருக்குன்னு அப்புற வந்து
போ இப்போ பூ இங்க பாருங்க இந்த அ அது மட்டு இல்லங்க பூரான் தேளு தேளு எல்லா வந்து நீங்க சொன்ன மாரி குச்சில வந்து குச்சி குத்தி வச்சிருப்பாங்க சின்ன சின்னதா
ஆனா உண் ஆமாங்க ஏங்க நம்ம ஊர்லல்லா அடிச்சு வச்சு நம்ம தொறத்துறோ அதெல்லா அங்க கெடைக் க மாட்டேங்குதா அப்புற இன்னோன்னு என்ன தெரியீங்களா நம்ம இந்தியால இருந்து எக்ஸ்ப் போட் பண்றாங்க ஈசல் இருக்குல்லையா ஈசல் வந்துங்க அங்க அவ்வளோ வெலை குடுத் து வாங்கி சாப்பிடறாங்க நம்ம ஊரு சைட்லயே பாத்தீங்கன்னாந்த சென்னை இந்த மாரி மாநகரத்துல ஈசல் எல்லா புடிச்சாப் ஈசல்ல அவ்ளோ சத் து இருக்கு உண்மைதா அந்த ஈச ல் ரெக்க இல்லாம அந்த ஒரு பயிர் மாரி இருக்கும் அத அப்டியே வறுத்து வச்சுக்கிட்டு ஒரு டப் பால போட்டு அத மென்னு சாப்ட்டா ஆ அது நா சாப்ட்டுருக்கே ஒரு வாட்டி ஆனா இப்ப நாங்க அங்க போன சைனா போனப்பதா ஒரு டப்பா டப்பாவ போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க இது என்னடா பட்டாணி மாரி இருக்குன் கேட்டா ஈசல்லுனாங்க அப் பதா நா யோஸ்சே இதுவா இங்கருந்து வருது அப்டின் நறையா விஷயங்கங்க நம்ம சைனா போன
கண்டிப்பாங்க நறைய அதாவது இப்போ இங்க பாருங்களே அது நீங்க போனதுனால ஓகே நாளா போனது இல்ல நா வந்து சமூக வலை தளங்கள்ல பார்த்துதா தெரிஞ்சுக்கிட்டே அது மட்டு இல்ல நறையா வித்தியாச வித்தியாசமா நறைய இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கனா நம்ம நாட்டு லே பாத்தீங்கனா ராஜஸ்தான்லா போயிட்டீங்கனா பாலைவனத்தில ஆடு மேய்க்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லா வந்து தண்ணி கெடை க்காது ஒன்னு கெடைக்காது அங்கெல்லா நைட்ல நா ஒரு ஒரு வீடியோ ஒன்னு பாத்தே என்ன பண்றாங்க நம்ம வந்து சப்பாத்தி போட்றோம்மா வீட்ல
ஆமா
சப்பாத்தி எத்தன போடுவோ ஒரு கிலோ மாவை எடுக்குறோமோ இல்ல அர கிலோ மாவ எடுக்கிறமோ ஒரு பத்து பாஞ்சு அந்த மாரி
ம் அவுங்களா வந்து அப்டி போட மாட்டாங்கங்க இப்ப வந்து அவுங்கலா வந்து பாத்தீங்கனா சப்பாத்தி சுட்டு எண்ணெல்லா சப்பாத்தி சுட்டு ஒரு பெட்டில அடிக்கி வச்சுக்குவாங்க அடுக்கி வச்சுட்டு அவுங்க வீட்ல ஒட்டகத்துக்கு அதுதா மாட்டுக்கு அதுதா எல்லாத்துக்கு அதுதா
இல்ல நா பாத்தது வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா இப்ப ஒருகிலோ மாவடுக்கிறனா நம்ம பதினஞ்சு சப்பாத்தி போடுவோங்களா உதாரணத்துக் கு ஆனா அ பத்துனே வைங்க ஆனா அவங்க அப்டி பண்ணல ஒரு கிலோ மாவ பெனஞ்சு அத அப்டியே ஒரு பெரிய அப்டி மொத்தமா ஒரு இதா போட்டு நெருப்புல போட்டு சுட்டுறாங்க சுட்டுட்டு அத என்ன பண்றாங்க நாலு பேரு வந்து நாளா நம்ம எப்டி நம்ம இது ச ஒரு பப்ஸு மாரி சாப்பிடுவோ தெரியீங்களா அந்த அந்த மாரி அது அந்த அந்த திக்னஸ்ல அது இருக்குது அந்த ஒரே ஒரு இதுதா அத வந்து நாலா கட் பண்ணி எல்லாரு அத வந்து என்ன பண்றாங்க அதுக்கு தொட் டுக்க என்ன தெரியுங்ளா மொளகாத்தூளு அந்த மொளகாத்தூள தண்ணியில தண்ணியோ எண்ணெயோ அந்த மாதிரி ஒன்னு இதுல
தண்ணி இன்னோன்னு என்ன தெரிமா பண்ணுவாங்க அந்த ராஜஸ்தான் சைடுலே பாத்தீங்கன்னா அந்த இதுல அசாம்லேல்லா அந்த மிளகாத்தூளோட எலுமிச்ச பழோ இருக்குல்ல அது ஒரு சாரு பிழிஞ்சுப்பாங்க அத பிழிஞ்சி அ உப்பு போட்டு அத அப்டியே கழக்கி அதுதா வந்து அந்த ஒரு தொட்டு சாப் ஏங்க ஏனா நீங்க இத சொல்றீங்க நா ஒட்டக பிரியாணி வந்து கத்தார்ல சாப்டே முதல் முறயா
சூப்பருங்க ஆ
ஃபெர்லாம் இல்லங்க எப்டினா நெழு நெழு நெழுனு இருந்துச்சு எனக்கு முயலே பிடிக்காது அ அதுவு அந்த மாரிதா இருக்கு எனக்கு நா வந்து ஆட்டு இறைச்சி இந்த மாரி கோழி இறைச்சி மீனு இந்த மாரி சாப்டுக்கேன் ஆனா நா பாத்து கூட சாப் இருக்குங்க ஆனா ஒட்டக கறி முதல் முதல்ல நா வந்து எங்க ஆபீஸ்ல குடுத்தாங்க அப்பதா நா சாப்டுறே அப் அப்ப வந்
ஒட்டக பால் டீ யெல்லா குடிச்சிருப்பீங்க அப்ப
ஆமாங்க அ டீ குடிக்க மாட்டோ ஆனா ஒட்டகப் பால் குடிச்சிருக்கே அப்றோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டக பால்லே வந்து நாட்டு சக்கரயெல்லா போட்டு நா குடிப்பே நல்லாருக்கு அ அது ல அங்கெல்லா வறட்சி மாநிலம் தானே உங்களுக்கு அப்ப இறைச்சிகள் வந்து நெறய கிடைக்கு அங்க வந்து செம்மறி ஆட்டு கறிலா நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க நா அப்ப நா வெளிநாடு போனதுக்கப்றோந்தா இந்த உணவு மேல வந்து எனக்கு அந்த சொல்லுவால்லயா உணவ வந்து நம்ம சாப்ட்டா மட்டு போதாது அந்த ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இல்லயா அந்த மாரி பண்ணணுனு சொல்லிட்டு ஒரு வ்ளாக்லா நெறய எடுத்தோ நாங்க அங்க இருக்குபோது
ஆ
அப்பதா நாங்க ஒரு டிஸ்சு அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்தோ ஆ நெறய உணவு இப்ப நம்ம சொல்ற மாரி அதே மாரி அவுங்க இந்தியா வந்தா அவுங்க நெறய உணவுகள் அவுங்க இட்லி பொங்கலுக்கு அடிமையாயிற்றாங்க அந்த மாரி இந்த நம்ம உணவு வந் து பாத்தீங்கன்னா நம்ம நெனைக்கிறோ நம்ம ஊர்ல இல்லாத உணவா அப்டினு நம்ம நெனைக்கிறோ ஆனா நம்ம ஊரு வந்து பாத்தீங்கன்னா அ வெளிநாட்டுல வந்து பெயர் பெற்றுக்குங்க இங்கெல்லா பேமஸ் ஆச்சோ இல்லயோ வெளிநாட்டுல ம்
நீங்க ஒரு ஒரு இட்லி தோசய எடுத்துக்கங்க அதுக்கு மூணு விதமான சட்னி ரெண்டு ஒரு ஒர் சாம்பாரு அவங்க அதயே வந்து கலர் அத நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு கலர்ஃபுல்லாருக்கு பாத்தீங்கன்னா பத் செக சட்னி தக்காளி சட்னி சிகப்பாருக்கு தேங்காய் சட்னி வெள்ளையாருக்கு இதெல்லா பாத்தே அவங்களுக்கு அந்த கலர்ஃபுல்ல பாத்தே அவங்களுக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷோ நம்ம நெறய வந்து வீடியோ பாக்றோமா அதுலல்லா பாத்தீங்கன்னா அது முக்கியமா அந்த மசால் தோசக்கெல்லாம் நெறய பேர் அடிமையாயிருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நெறய இப்ப உணவு நேரம் வேற எனக்கு வேற பசியாயிடுச்சு நெறய வந்து உணவுகள பத்தி பேசிக்க முடியு ஏன்னா பேசினா தானே நெறய விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியு உங்களோட பகிர்ந்துகிட்ட துல நன்றி
நன்றிங்க